வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே இன்னைக்கு பாத்தோ அப்டின்னா இந்த இப்ப இருக்க காலகட்டத்துலல்லா விளையாட் நாட்டுகள் அப்டின்றது ரொம்ப இப்ப முக்கியமாயிடுச்சு அப்டின்னே சொல்லலாலங்க இப்ப ஏன்னா அப்ப மனுஷங்க வாழ்க்கையில ஒரு ரொம்ப க்கிய ஒரு முக்கியமான எடத்த அது புடிச்சிருக்கு அப்படின் நா னைக்கிறே நீங்க அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க
ஆமா அது என்னவோ உண்மைதா ஏன்னா விளையாட்டுன்றது அ அது வந்து ஒரு மனுஷனோட அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் அப்டின் சொல்லுவாங்க அதுலருந்து அந்த அம் அம் டிப்ரெஷன்னு அந்த மாரி வேல செய் நே த்ல ஒரு வலுவா இருக்கும் போதோ இல்ல வந்து மனசோர்வா இருக்கம் போதோ வந்து அந்த வெளையாட்டுன்னு ஒன்னு நம்ப வந்து அது சின்னவங்களா இந்தாலு சரி பெரியவங்ளா இந்தாலு சரி வெளையாட்டுக்கு ஒரு வயது வரம்பே கெடையாது யார்னாலு எப்பனாலு அ வெளையாடலா ஏனா அது வந்து மனசு அந்த ஒடம்புல இருக்கற அ ந்தகு அ சுறுசுறுப்ப உண்டாக்கு நம்ம சோர்வுல இருந்து நம்மள்க்கு வந்து ஒ ரவ ஒரு வேலைய செய்யணுமாவோ இல்ல நம்ம வந்து ஒரு கவனத்த வந்து செதற விடாம இருக்கறதுக்கு வ ந்து வெளையாட்டு ஒரு ஒரு சிறந்த கருவின் நா நெனப்பே
ஆமா உண்மதாங்க ஏனா அது இப்ப விளையாட்டு அப்டின்றது அ உண்மைலியே வெறும் பொழுதுபோக்கு மட்டு இல்ல நம்மவ் அன்னிக்கு நடந்த அந்த மன்நிலை மாற்றங்களு செரி அ எதாச்சு உடல் நலத சோர்வு இருந்தா கூட வந்து அந்த மாரி பிள்ளைகளோட நம்ம சேந்து வெளாம் போடுது ஒரு உற் சாகோ வர ஆரம்மிக்கு அது மட்டுமில்லாம வந்து சில பிள்ளை எல்லாம் பாத்திருப்போம் ஒழுங்கா சாப்ட மா ட்டாங்க விளையாடில்லா முடிச்சு வந்து பாத்தா நல்லா சாப்டுவாங்க அந்த மாரியே நம் உடல்நிலை மாற் றத்துக்கு ஒரு நல்லதா இந்த விளையாட்டு இருக்குதா செய்து நம்ம கூட சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த விளையாட்டெல்லா ரொம்ப ஆர்வமா இருப்போ படிக்கிறதுனா கூட கொஞ்சோ பைய தா படிப்போ ஆனா விளையாட்டுனு வந்துட்டாளே ரொம் ப வந்து ஆர்வமா போய் வெளாடுவோ இந்த பள்ளி க பாலத் கட்டத்துல எல்லாம் பாத்தோ அப்டினா இந்த விளையாட்டு வகுப்பு அப்டின் ஒன்னு வெச்சிருப்பாங்க அதல்லா ரொம்ப ஆர்வமாருக்கு எப்படா வரு அந்த விளையாட்டு வகு ப்பு எப்படா நம்ம போவோ அப்டின்லா ஆர்வமார்ப்போ பள்ளி முடிஞ்சொன்ன நண்பர்களோட வெளிலயும் போயி வெளையாடுவோ அதல்லா ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஞாபகங்கள் அப்டின்னே சொல்லலா
இந்த வெளையாட்ட பத்தி பேசும்போது வந்து நறைய விதமான விளையாட்டுகள்ருக்கு பந்து கால்பந்து அப்புறோ கிரிக்கெட்டு இந்த மாதிரி அ அவ் அம் பெண் பிள்ளைகள் வந்து ஒரு விதமான விளையாட்டுகள் அதாவ்து சாஃப்டாருக்க வெளையா ட்ட வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஆண் பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவாங்கனா ஒரு கடினமான கிரிக்கெ ட்டோ இல்ல பேஸ் பாலோ ஹாக்கியோ இல்ல வந்து ஒரு கிரிக்கெட்டோ இந்த மாதிரி வந்து அவுங்களோட அ வெளையாட்ல வ ந்து அவுங்க ஒன்னொன்னு அவுங்க தேர்ந்தெடுத்து எடுக்கும் போது அவு களோட அந்த ஒரு ஆர்வோ வந்து அதிகமாருக்கு ஏனா இப்ப நறையா பாத்திங்ன்னா பள்ளிக்கூடத்துல வந்து படிக்கறத வட எக்ஸ்ட்ரா டைம்ன் சொல்லிட்டு வந்து அந்த விடுமுறை நாட்கள்ல இப்பெல்லாம் பாத்திங்ன்னா கோடை விடுமுறை நாட்கள் எல்லா இருக்கறனால இந்த விடுமுறை நாட்கள்ல வ ந்து அவுங்க போயி அந்த அ வகுப்புல சேக்கறனால நறையா விதமான வ அ கேம்ஸ்லெல்லா அவுங்க வந்து ஒரு கிளாஸா வந்து சேக்றா அத ஒரு கோர்ஸாவே வந்து அவுங்க சொல்லி குடுத்துட்ருக்கம் போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த அ அ ஒரு வா வருஷ முழுது அந்த ப படிப்புல இருந்து படிச்சுக்ட்டு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து இவுங்குளுக்கு இந்த வெளையாட்ட ந போது அவுங்க வந்து அத காட்ற ஆர்வமு அவுங்களோட தெறமைகள வந்து நறைய வெளிப்படுத்தவு நம்மள்க்கு அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது ஏனா அப்பதா பெற்றோர்களுக்கு அவுங்களோட தெறம என்ன எப்டி ங்கிறதுன் தெரியு அதே சமயத்துல அவுங்க எப்பிடி வந்து அந்த வெளையாட்டுக்கு ஒரு ஆர்வத்த காட்றாங்க அப்டின்றதியு புரியு ஏனா நறைய பேரு பாத்திங்னா இப்ப படிப்புல கம்மியா இருப்பாங்க ஆனா பாத்திங்னா வெளையாட்ல வந் ரொம்ப ஒரு அ சிறந்த ஒரு ஆளா இருப்பாங்க அவுங்க வந்து எல்லாத்திலிமே பெஸ்ட்டாரு பாங்க ஃபஸ்டுல வருவாங்க ஒரு ரன்னிங் ரேஸா இருந்தாலு செரி ஜம்பிங்கா இருந்தாலு செரி அப்ப அந்த அவுங்க கா ட்ற அந்த விளையாட்ல காட்ற அவுங்க அ அந்த ஆர்வந்தா வந்து அவுங்கள வந்து ஒரு முதல் இடத்ல வந்து கொண்டு வந்திருக்குன் நா நெனைக்றே
ண்மதாங்க ரொம்ப செரியா சொன்னீங்க ஏனா பிள்ளைகளுக்கு வந்து அந்த திறன்கள்லா தெரியணு அப்டினா வந்து நீங்க சொன்ன மாரி பிள்ளைகள நம்ம வெளி கீழ விடணு ஆ அது மட்டு இல்லாம அப்பதா வந்து அவங்களுக்கு எந்த மாரி எது புடிக்குது கிரிக்கெட் புடிக்குதா இல்ல கைப்பந்து புடிக்குதா இல்ல வந்து ஹாக் கி புடிக்குதா இந்த மாரிய வெவ்வேறு விளையாட்டுகள் எவ்வளவோ இருக்குது அப்ப எதுல அவங்க ஆர்வமா இருக்காங்கன்னு நமக் புரிய செய்ய முடியு ஆனா இப்ப பாருங்க இப்ப இருக்க குழந்தைங்கல்லா வெளியில விளையாட்றதே ரொம்ப கொறைச்சிட்டாங்க இப்போல்லா அதிக நேரமா அந்த கைபேசி மட்டு இல்லாம அந்த கணினி முன்னாடி தா உக்காந்து ரொம்ப நேரமா‌ உக் காந்துகிட்டே இருக்காங்க அதுலதா அவுங்க நேரத்தை ஃபுல்லாத்தையுமே செலவிட்றாங்க அதனாலதா ஒரு அந்த அவங்கள்ட்ட உடற்பயிற்சி குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலா இப்ப சின்ன பிள்ளைல இருந்தே பா பாப்போ நம்ம அதாவது சிறு வயது குழந்தைலருந்து ஒரு சாப்பாடு ஊட்டணும்னாலு செரி நம்ம வந்து கைபேசி வந்து கையில குடுத்துறாங்க ஆனா அதுக்கு பதுல்லா என்ன பண்லா அவங்ளோட விளையாடலா ம் இல்ல வந்து அவங்க கூட வந்து நம்ம ஓட்றது தாவறது இந்த மாரியே அவங்களோட நம் ம பண்ணு போது அவுங்களுக்கு வந்து ஒரு உடலை இயக்குற விஷயங்கள் ஆகு அது மட்டு இல்லாம ஒழுக் குழந்தைகளுக்கு அது ஒரு வளர்ச்சிக்கு ஒரு உதவுற விஷயமா இருக்கு அப்டின் சொல்றாங்க நா நினைக்கறது என்னன்னா இப்பத விளையாட்டுகள் எல்லா மனுஷங்களுக்கு ஒழுக்கத்தையு சேர்த்துதா கட்டு குடுக் து இப்ப நம்மளே பாத்ருப்போ விளையாட்ல வந்து இருக்றவங்கால்லா டயட்டு அப்டின்லா ஃபாலோ பண்ணுவாங்க அப்ப அவுங்க வந்து டயட்ல ஃபாலோ பண்ணு போது நல்ல உணவுகளா சத்துக்களா இருக்குற உணவுகள எடுத்துக்குவாங்க அப்ப அவுங்களோட உடல் வளர்ச்சிக்கு அத உதவுதுல்ல அது ரொம்போ ஒரு நல்ல விஷய அப்டினே நா நினைக்கிறே
ஆமா அது வந்து அந்த ஊட்டச்சத்துன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெளயாடும் போது அவுங்ளோட திசுக்கள் நரம்புகள் இதெல்லா வந்து வளர்ச்சி அடையறனால வந்து அதிகமான ஊட்டச்சத் த்து வந்து புரத ஊட்டச்சத்து இதெல்லா வந்து அவங்க எடுத்துக்க வேண்டியது இருக் கொஞ்சோ கார்போஹைட்ரேட்ஸ்ஸு கொஞ்சோ வந்து ஆ ஃபேட்டு கொஞ்சோ வந்து குட் கொலஸ் ட்ராலு இந்த மாரி வந்து நெறையா பருப்புகள் காய்கறிகள் அப்புறோ முட்ட இந்த மாதிரி வந்து நெறைய சத்தான வந்து உணவுகளை வந்து எடுத்துக்கறனால அந்த க கவனம் வந்து சிதர விடாம இருக்கு அதே சமயத்துல அவங்க சோர்வடையா இன்னு இருப்பாங்க ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நறைய விளையாட்டு வீரர்கள் எல்லா என்னா பண்ணுவாங்க காலையில பாத்தீங்கன்னா வெறும் வயத்துல கொஞ்சோண்ட் கொண்டக்கடலையோ இல்ல ஒரு ஆ முளக்கட்ன அந்த பச்ச பயிரு அந்த மாரிலா சாப்டுவாங்க அப்றோ கொஞ்ச நேர கழிச்சு முட்ட சாப்டுவாங்க அவிச்சு முட்ட அந்த மாதிரி ஒவ்வொன்னு வந்து அவுங்க அந்த புரோட்டின் ம் செரி அந்த உடம்புக்கு அவுங்களுக்கு தேவையான புரதத்தை ஏத்த ஏத்த ஏத்த அந்த விளையாட்ல வந்து சோ ர்வடையாமையோ இல்ல எந்த ஒரு தச ஒரு சிலருக்கெல்லா வந்து தசை புடிச்சுக்கு ஒரு சி லருக்கு வந்து நரம்புலா வந்து இழுத்துக்கோ ரொம்ப வீக்கா இருப்பாங்க அப்ப அந்த அத அதிகமா வந்து அவங்க அத செயல்படுத்துறனால அவ் செயல்பாடையு வந்து அவ்ங்க அந்த விளையாட்ல ஈடுபட்றவங்க அந்த உணவுன்னும் போது ஒரு சத்தான உணவு கொடுத்தா வந்து அவங்களுக்கு நனைய விளையாட்றதுக்கு வந்து அந்த அ வீக்கா இருக்கிறத வந்து அவங்களுக்கு எடுத்துருவோ அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அ அடுத்த ஒரு அணி ஆடப் போறாங்க அப்டின்னா ஒரு எதிராளி எப்டி அவங்க என்ன பண்ண போறாங்கன்ற அந்த சிந்தனை ஆற்றலு வந்து அந்த நேரத்துல வந்து யோசிக்கிற அந்த திறமையு வந்து நிறைய செயல்படணு நா நினைக்கிறே
உண்ம தாங்க இப்ப இந்த மாரி வெளாடும் போது இந்த குழு விளையாட்ல்லா வெளாட்ற பாத்தீங்கன்னா அதெல்லா வந்து ரொம்ப நல்லன்னே சொல்லலா ஏன்னா குழுவா சேந்து நம்ம வெளாட போது இப்ப ஒரு கிரிக்கெட்னாலு சரி மத் என்ன நிறைய விளையாட்டுகள் இருக்கு அதெல்லா வந்து ஒரு குழுவாக தா விளையாட முடியு அப்ப அந்த மாதிரி விளையாட்டுகள்ல்லாம் விளையாடும் போது என்ன பண்றாங்க அப்டின்னா அந்த எடத்துல ஒரு ஒற்றுமை உருவாகுது ஒரு பொறுப்பு உருவாகுது அது மட்டு இல்லாம மற்றவங்கள எப்டி மதிக்கணு அந்த பழக்கங்கள்லா எப்டி மதிக்கணு அப்படின்றத அவ்ங்க கத்துக்கறாங்க ஏனா ஒரு விளையாட்டுல வந்து ஒரு ஒற்றும இருந்தா தா அது நீண் ட நேரமா நம்மளால வெளையாட முடியு கண்டிப்பா பிள்ளைகளுக்கு விளையாட்டு அப்டின்றது நீண்ட நேரோ இருக்கணுந்தா ஆசப்படு வாங்க அப்ப அந்த எடத்துல வந்து அவுங்க நீண்ட நேரமா இருக்கறக்கு ஒற்றுமைய கண்டிப்பா கடைபிடிப்பாங்க அதே மாரியு ஒரு பொறுப்பாருப்பாங்க இப்ப வந்து ஒருத்தவங்க ஏதாச்சு வந்து சண்ட போட்டா கூட இல்ல அதிகமா சண்ட போடக்கூடாது நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணு ஒரு பொறுப்பா இருக்கணு அப்டின்ட்டு அந்த எடத்துல ஒரு பொறுப்புணர்வு வ றது இந்த மாரியே நல்ல ஒழுக்கங்களு அந்த விளையாட்டு மூலம் நம்ளுக்கு கெடைக்குதுன்னே சொல்லலா இப்பெல்லா நே நெறையா வெளையாட்டுகளு இருக் ஆனா இதிலே எனக்கு புடிச்ச விளையாட்டுல்லா பாத்தோ அப்டின்னா இந்த கால்பந்து அப்டின் ட்டு வெளையாட்டுகள்ல்லா அதெல்லா எனக்கு ரொம்போ புடிக்கு ஏனா அதுல வந்து அந்த திட்டமிடல் அப்டின்றது ரொம்போ அதுல முக்கியமா இருக்கு அந்தெல்லா வந்து ரொம்ப நல்லது அது மட்டு இல்ல மா வேகமா அதுலருந்து செயல்படணு இதெல்லா தாண்டி அந்தெடத்துல குழுவ நம்ம எல்லாமே சேந்து வெளை யாடுவமில்ல அது தா ரொம்போ புடிக்கு எனக்கு அது மட்டுமில்லாம ஒரு மட்டை பந்து இந்த மாரி விளையாட்டுங்களு அதோட சேந்து எனக் புடிக்கு நம்ம நாட்ல ஆனா அதுக்கு வந்து அதிக ஆதரவு அப்டின்றது இப்ப வ வர ஆரம்பிச்சிருச்சு னே சொல்லா பலர் வந்து இந்த மட்டை பந்த வந்து ரொம்பவு வந்து ஆர்வமா பார்க்கிறாங்க பெரிய பெரிய போட்டிகள்ல்லா நடந்தா மக்கள் வந்து அந்த வேலைகள விட்டுட்டு கூட அந்த மட்டை பந்து விளையாட்ட வந்து பாக்குறக்காக வந்து அங்க நின்றுல்லா பாக்குறாங்க இதல்லா பாக்கும்போது மக்களுகள் இவ்வளவு வந்து விளையாட்டுல வந்து ஆர்வமா இருக்காங்க அதுக்கின் த்து ஒரு நேரத்த ஒதுக்குறாங்க அப்டின்றது ரொம்ப சந்தோஷமா இருக் கு அப்டின்னே சொல்லா இப்ப உங்களுக்கு எந்த மாரி வெளையாட்ல்லா ரொம்ப புடிக்கு
எனக்கு வந்து வாலிபால் தா ரொம்ப புடிக்கு பேஸ்கெட் பால் வாலிபால் ஏனா அது வந்து அந்த கூடைல வந்து நம்ம போட்றதுக்கு வந்து அது எப்டியாவ்து போட்ற ணு அந்த ஒரு எண்ண வந்து கடசி வரைக்கு இருந்துகிட்டேருக்கு அது எப்டியாத் ப பந்த வந் து விட்றக்கூடாது அப்டின் அந்த கவன வந்து சித்தராம இருக்கறனால அதுல அ நல்ல ஒரு வெ வெளையாட்டாருக்கு ஏனா அது வந்து ஒரு குழுவாக சேர்ந்து என்ன பண் றாங்கன்னா ஒரு ஒரு ஒரே முடிவ எடுத்து வந்து எல்லா ஒன்னா சேந்து ஒற்றுமையா இருக்கறனால அடுத் தன்னிய வந்து அவுங்க தோர் தோல்வி அடையறத்து அது தோல்வி அடையறதுக்கு வந்து எந்தளவுக்கு அவுங்க வந்து அந்த வெற்றிய நம்ம காண்ணு அப்டின்னு எல்லா ஒன்னா சேந்து முயற்சி செய்யறத்தா வந் ஒரு நல்ல ஒரு சிறந்த விளையாட்டு அதாவ்து எனக் ரொம்ப புடிக்கு இப்ப இருக்கிற ஒ காலகட்டத்துல பாத்தீங்ன்னா நெறைய பேர் அதிகமா வந்து கணினி அப்றோ போனு இந்த மாரி நெறையா பயன்படுத்றனால அந்த வெளில போய் வெளையாட்றது அப்டின்றது குறஞ்சிருச்சு ஏனா அ இப்ப வந்து பெற்றோர்கள் பாத்தீங்ன்னா வேலைக்கு போறனால வீட்ல பாத்துக்க ஆள் இல்லாதனால ஒரு டீ வி யோ ஒரு மொபைலோ அந்த மாரி இருக்கறனால அவுங்க அதுலியே இ ஈடுபட்றனால அந்த வெளில போயி நண்பர்கள பாக்கணு வெளில நம்ம புது ஆட்கள பாக்கணு வெளையாடணு அ அந்த அனுபவோ வந்து அவ்ங்ளுக்கு இருக்காது ஏனா அந்த வெளில போய் வெளையாட்றது னால ஒரு நோய் எதிர்ப்பு சக்தின்றது வந்து அவுங்களுக்கு சிறு வயதிலேயே வந்து அது அ வ ளக்கு ஆனா அந்த வந்து அ தடுக்கறதுனால வீட்லேயே இருக்கறனால அடிக்கடி வந்து சளி பிடிக்கிறது ஒடம்ப் செரியமா ஆகற து இந்த மாரில்லா வந்து இருக்குது அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அவுங்ளுக்கு ரொம்ப குறைவாக இருக்கறனால தா அப்டி வருது ஒரு ஆரோக்கியமா ன உடல்ல வந்து ஆரோக்கியமான மனம் தா இருக்கு ஏனா பெரியவங்க சொல்லுவாங்க அ அந்த ஆரோக்கியமா நமக்கு எப்ப அது தருதுன்னா வெளையாட்டு மூலியமா தா அது தன்ன வெளையாட்ன்ற து வெறு பொழுதுபோக்கு மட்டு இல்லாம ஒரு ஒழுக்கத்த கட்டுப்பாட அதுக்கப்றோ ஒரு ஒற்றும தன்னம்பிக்கை இதெல்லா சேந்திருக்கிறனால ஒரு சிறந்த ஆசிரியரா உருவாக்குவாங்க அப்டின்றாங்க அந்த மாரி இருக்கறனாலதானே வந்து நம்ம இ ந்தியால உலகளவுல வந்து நெறையா வெளையாட்டு துறையில சிறந்து விளங்கினவங்க சச்சினு ஆ அப்றோ பி வி சிந்து நீரஜ் சோப்ரா இவங்கல்லா வந்து நம்ம நாட்டுக்கு எவ்ளோ பெரிய பெருமைய சேர் தன்னத் இவங்க இல்லன்னா வந்து முயற்சி செஞ்சிருந்தா இவ்ளோ பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து அவங்க ல்லா அடையவே முடிஞ்சிருக்காது அப்ப வந்து எதுவுமே வந்து மனதளவுல வந்து என்னால முடியாது போக முடியாது அப்டின்னு சொல்றத வந்து நம்ம தவிர்த்துக்கணு
உண்ம தாங்க இப்பெல்லா பாத்தோ அப்டின்னா எவ்ளோ விஷயங்கள் புதுசா வந்துச்சு அப்டின்னு சொல்லா இப்ப இந்த விளையாட் டு அப்டின்றது நம்ம நாட்ட கூட பெருமைப்படுத்துற அளவுக்கு அவ்ளோ முன்னேறிக்குனு சொல்லா இப்போ எவ் ளோ வீராங்கனைகள் எல்லா வந்து போய் நம்ம நாட்ட ரொம்ப பெருமப்படுத்துறாங்க இப்ப இந் இந்த மாரிய விஷயங்கள் எல்லா தொடர்ந்து நடக்கணு அப்டின்ட்டு நெனைக்கிறே இந்த விளையாட்டுப் பத்தி உங்கூ பேசன் மிக்க மகிழ்ச்சி நன்றி